அப்போ
கேக்குதா
ஓ கேக்குது
இப்போ கொண்நேரத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் கூட வண்டியில போனேண்டி
ஆ
எ எங்க அண்ணனுக்கு நேத்து பர்த்டே தானே
ஆமா
அவன் என்னன் கேக்குற நீ அவன் நேத்து வந்து என்ன தெரியுமா நேத்து உம் உனக்கு ஸ்நேப் வஞ்சா
என்னது எங்கேயோ போயிருந்தாங்
ஆ அங் போயி நல்லா செரியான ஆட்டோ முடிஞ்சுட்டு திரும்ப வர்றது நெய்ட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஒரு மணி ஒன்ற ரெண்டு இருக்கு செரியா
ம்
அப்போ வண்டில மூணு பேர் வராங்க சரி மூணு பேர் அவனோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு அம் ப்ர ப்ர இவனோட வண்டி தா இவனோட இவனோட டியூக்கு டியூக்கு வண்டி சரியா இவனோட வண்டி இல்ல ஏ ஃப்ரெண்டோட வண்டின் நனைக்கிற ப்போ வண்டில வராங்க இவ ஃப்ரெண்டு ஓட்றா நடுவுல இன்னொருத இருக்கா பின்னாடிதா இவ செறியா என்ன ஆச் சே அன்னதுகி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தா என்னாச்சி இவ எங்யோ போயி இவ ஒ இல்ல இவனோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டி இருக்கா அவனுக்கு என்னன்னா லைசன்ஸ் இல்ல இவனுக்கு லைசன்ஸ் இருக்கு ஆனா இவ ஓட்ட வைச்சது இவனோட ஃப்ரெண்டு அப்போ போலீஸ் ச்சீ என்ன ஆச்சி எங்க அத்தாக் கால் பண்ணி அப்பற எங்க அத்த பேசுனதுக் அப்புற விட்டாங்க அவன ஹேண்டிகேப்ட் அப்டி சொன்னப்போ விட்டாங்க சரியா இவன அதனால நேத்து மாட்டனப்போ போலீஸ் புடிச்சா அதுக்கு எங்கத்த சரியான திட்டு எதுக்கே சும்மா சும்மா இப்டி கூப் விட்ருவ இன்னொரு தடவ கூப்ட்டாங்கனா இனி எனக் பையனே இல்லன் சொல்லிருவ நானு அப்லா எங்க அத்த சொல்டாங்க
ஹ
அதுக்கப்புரோ இன்னக்கி அதனால் என்னாச்சி மறுபடியு கால் பண்ண வைக்கக்கூடாதுன் சொல்லி அப்டி மூணு பேர் ட்ரிபிள்ஸ் வட்ருக்காங்க போலீஸு போலீஸ் வந்து இவங்கள பார்த்து கை காட்டுறாங்ளாமா ஹ கை காட்டுறாங்ளாமா கை காட்னத பாத்து அப்டியே தப்பிச்சிட்றா சொல்லி இவ சொல்லியிருக்கா என்னாச்சி ஃரெண்ட் முறுக்கிட்டா முறுக்கி பாத்தா முன்னாள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு என்ன ஆயிருச்சி இவ முறுக் முறுக்குன முறுக்குல முறுக்கு போது ஸ்பீட் பிரேக்கரு பறந்துருச்சி வண்டி வண்டி ஏ வண்டி இப்போ வீலங்க கடச்சா எப்டி தூக்கு அந்த மாரி தூக்கிருச்சி இவன் பின்னாடி தா லாஸ்ட் சீ இவ அப்டியே சரிஞ்சிட்டா அதாவது வண்டிலயே ந்து விழுகல இவ அப்டியே இப்டி பின்னாடி சரிஞ்சிட்டா இவ மேல நடுவ் இவ மேல நடுவுல ருக் க்ரவ சரி இப்ப மேல இவ வந்து அவன புடிச்டா நடுவுல இருகரவண புடிச்டா இவ முதுகு ரோட்டில இப்டி உரசிட்டே வந்துருக்கு
ஓ பா
அப்டி வந்துருக்கு வண்டி அப்டி அப்டி தூக்கி வண்டி வட்டி போயிட்ருக்கு இவ முதுகு ரோட்ல உரசீட்டு வண்டி போயிட்ருக்கு ஓட்னவனுக்கு எதுவு இல்ல ஏனா அவ முன்னாடி தான இவன் மு முதுகு ரோடல ஒரசீட்டே வந்துருக்கு இவ மேல இன்னொருத்த அதுக்கு ஃப்ரெண்ல் அவ ஓட்றா அப்புற என்னாச்சி கொஞ்ச உரசிட் வந்து முதுகு பாக்கணுன்டி ஐயோ முதுகு ஃபுல்லா அப்டி எப்டி சொல்றது முதுகுல இப்ப பெயிண்ட் அடிச்சா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சா எப்ருக்கு முதுகு ஃபுல்லா அப்டி இருக்கு அப்டி இருக்கு அவனுக் அவனுக் எந்த வேலயுமே இல்ல நா இனி கேக்கற அசால்ட் ட்டா வெளிய போறா என்னடா உனக் வெளியது இல்லையா அப்டின் நா கேக்குற நானே நீ யோச்சி பாரு இப்டி உரசி
ஏ லைட்டா நா ஒன் இன்னு இல்ல நா போய்ட்டு வந்தல்ல வெளிய அப்ப ஏ துணி பட் ட்டு கிழிஞ்சிருச்சி வேற ஒரு வண்டில பட்டு என்னாச்சு நா நிப்பாட்டிட்ட நிப்பாட்டினது என்னாச்சு பின்னாடி வந்து மாட்டிருக்கு துணி தெரி தெரியாம நா என்ன பண்ணே முன்னாடி போன பாரு பின்னாடி என புடிச்சி இழுத்துருச்சு வேற ஒரு வண்டி அப்ப வன் அ என்னோட என்னோட வண்டி இப்டி சரிஞ்சிருச்சு அப்டி கீழ அப்டி சரிஞ்சிருச்சு அப்ப எனக்கு வழியே எங்க அம்மாலா வந்து அயொ எங்க அம்மாக்கு ஒரு மாரி ஆயிச்சு அப்பற நைட்டு பா அ இல்ல எங்க அம்மா எங்க அம்மா வந்து உள்ள இருன்ச்சு கேட்டுக்குள்ள நா வந்து வெளியே இதாயிடுச்சு நைட்டு செரியான வலி
ம் எங்க
அப்டி ஒருவல் ஆமா இப்போ கூட வீங்கி கெடக்குது
இவனுக்கு வந்து பாக்கெட் இருக்குல பின்னாடி ஃபேண்ட்டுல
ஆ
பாக்கெட் ரெண்டு பிஞ்சாச்சு இவனோட பாக்கெட்டு ஓட்டடி ஏ அத அவ போட்ற எவ்ளோ எவ்ளோ கெட் ட்டியான பேண்ட் போடுவா அவ பேகி தா போடுவா ரெண்டு பாக்கெட்டு ஒரசினதில பிஞ்சு உள்ளவருக்கு தெரியுது
அப்போ நீங்க திட்டுவீங்கன் சொல்லி சொல்லாம இருக்காங்களா இருக்கு
இனிக் காலில தா நா பாத்தே இவங்க எங்க விழுந்துருக்காங்க போலீஸ் முன்னாடி இந்த சாகசமெல்லா இந்த சாகசமெல்லா எந்த போலீஸுலருந்து தப்பிக்க பாத்தானொ அங்க முன்னாடிதா விழுந்திருக்கா விழுந்து தப்புன்ன என்ன என்ன பண்ண விழுந்த இது அடிப் பட்டது எதுமே இவ கவனிக்கு இல்லையாம்மா போலீஸ் புடிக்க கூடாதுன் சொல்லிட்டு அவங்க போலீஸ் வர்றதுக்குள்ளயோ டக்குன்னு வண்டியில ஏரி உக்காந்து அந்தப்பக்க போய்ட்டாங்களாமா ஸ்பீடா அழுத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடு அழுத்திட்டு தா போயிருக்காங்க அழுத்திட்டு கொஞ்ச அந்த பக்கமு போய் நின்னு பாத் தா ஃபேண்ட்டு பாக்கெட் தொங்குதாமா சிரிக்கிறாங்களாமா இவனோட ஃப்ரெண்டு என்னடா ஏதிடானு இவனோட பர்த் பர்த்டே இவனோட பர்த்டே இப்பில்லா இவந்தா கூட்டிட்டு போயிருக்கா இப்பல்லா ஆயிருக்கே க்கெட் தொங்கறதப் பாத் சிரிச்சுட்டு இருந்திருக்காங்களாமா இவனோட அடிய பாத்து ஆனா அவங்களுக்கு எதுவு இல்ல இவனுக் மட்டுந்தா இப்டி ஒரு அ
அதா வலி இல்லன் சொன்னத நீங்க திட்டுவீங்கன் சொல்ட்டா இருக்கு
இன்னிக்கு என்ன கூட்டு போனான்ல பல்லா அடங்கவே மாட் ட்டிராண்டி இவ அடங்கவே மாட்டிறா இவ ஸ் ஸ்பீடா போறா அவ்ளோ எனக்கு நா வந்து இவ எப்ப இருந்தாலு இப்டி கூப்ட்டா நா போயிர்வே எனக்கு வண்டில பொறது புடிக்குன்டி அதனால போயிடுவே ந என்ன யோசி போனேன் தெர்ல நேத்து தான விழுந்துட்டு வந்தே இனிக்கு என விழுக வச்சா நா என்ன பண்றதுன்ல்லா யோசிக்கல நானு நா போயிட்டே என்னா ஸ்பீடா போனா தெரியுமா நான் கண்ணு மூடி ட்டு டே டே டே அப்டின் சொல்லிட் ட முதுகுல பிடிக்கிறே ஆ விட்றி அப்டின் சொல்லி கத்துறா அவ
ஓ வலில
ம் நா வந்து ஏதோ ஞாபத்துல இப்டி புடிச்ட்டே அவன இப்டி கை வச்சு புடிச்சான் பாரு விட்ரி சொல்லிட்டு இப்டி தட்டி விட்டா அப்றோ தா யோஸ்ச்ச முதுகுல அடிபட்டுருக்கே அப்டின்றது முதுகுல எல்லா என்ன பண்ணுவாங்க எண்ண ஊத்துவாங்க எதாச்சுல்லா பண்ணுவாங்க இவ ஒண்ணுமே பண்லடி
என்னயாச்சு அவுங்க வீட்ல இருந்தா ஊத்துங்க
இவ எதுமே பண்ணல எண்ண ஊத் எங்க அம்மா அத்தாலா வேலைக்கு போயாச்சு நா மட்டு தானே இருந்தே காலையிலருந்து இங்க தா உக்காந்து என்னுமோ ஃபோனுல தா விளயாடிக்கிட்டே இருந்தா அவ அவன் எண்ண ஊத்துல ஒண்ணுமே பண் இவன் சாஞ்சு கூட உக்கார முடியாது தானே இப்டி படுக்க முடியுமா இவனால கமுந்து தான படுக்குணு
ம்
ஆனா அவனுக்கு ஒரு வலியு இல்ல
நா பாத்த ஏதோ கேக்ல்லா வெட்டிட்டு
ஆம்மா அதா நேத் நைட் போனது
ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்கள்ள
ஆ எங்க எங்க அத்த என்னடானா இவன திட்டல இவன் இப்டி வந்ததுக்கு இவன திட்ல எங்க அம்மாவ திட்டுறாங்க எங்க அத்தா ஏனா எங்க அம்மா தா ஏ எங்க அம்மா தான் எ எங்கடா வாடா வாடா வாடா வாடா ஒரு பத்தாயிரோந்தடவ கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு அப்ப எங்க அத்த என்ன சொல்றாங்க நீ இத்த தடவ கூப்ட்டு அவன் எங்கயா ச்சு வண்டியில போயிருக்கானா வாடா வாடனு கூப்பிடக் கூடாது நீ பொளம்பிக்கிட்டே இருந்தனால தா அவனுக் இப்டி அயிருக்கே அப்டின்னு எங்க அத்தான்
ம்
இவன் ஸ்பீடா போனது இது ஒன்னு கண்ணு தெரியில எங்க அம்மா பொளம்னுனாலதா அவனுக்கு இப்டியாச்சாமா
அப்போ ஒனையு அப்டித்தா சொல்லுவாங்ளா
ஐயே என்னன்னா என்ன தா பிடிச்சி திட்டுவா அன்னைக் விழுந்தேன்ல ஃப்ரெண்டு கூட போயிட்டு அதுக்கு என்ன தா திட்னாங்க அதுக்கு என்னதா திட்னாங்க வேற யார் எதுமே சொல்ல ஒனக்கு திமிரே அப்டின்னு இங்க பைய மேலதானடி பாசோ ஏ மேல எங்கடி பாசோ அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா எந் த பையனு பாக்குறத சரித்திரமே இல்ல
ஆமா எங்க அண்ணெல்லா ஒண் வேணனே பண்ணலருணா பிரேம்
அ ஆ ஏ பை ஆனா பசங்க மேலே தாண்டி பாசோ அதிகோ அவுங்க எதுமே பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம புள்ளைங்க தா கல்யாணோ பண்ணி குடுத்தாலு புள்ளைங்க தா பாத்துப்போ
ஆமா
அவிங்க எதுமே பண்ண மாட்டாய்ங்க ஆனா அது புரியாது சொன்னாலே புரியேது அவுங்களுக்கு
திட்டிட்டுருந்தாரு எங்க அப்பா
அ என்னான்னு
எங்கியுமே போமாட்டிற இப்டியே உட்கான்ட்டுருக்க எங்க அப்பா
உங்க அண்ண எங்கியு போமாட்டிறாங்கனா
அ வேலைக்கு போலால்ல வேலைக்கி
ம்
போலால அப்டின்ட்டு
ஓ எங்கியு போறது இல்லயா உங்க அண்ண இப்போ
எங்கயுமே இல்லடி
ஏ அப்போ காசு உங்க அப்பா குடுக்குறாரா
அவரு அவருதா இப்ப பாத்துக்கிட்ருக்காரு அவர்னால முடிய மாட்டிங்குது
அப்டியா அப்போ உங்க அண்ணன ராப்பிடோ வாச்சு ஓட்
அவே போமாட்டேங்றா சொல்லியாச்சு
நீ ரப்டோ நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தோணுச்சுன்னா எங்க அண்ண என்ன தெரியுமா பண்ணுவா எப்பமேலா ஓட்ட மாட்டா அவனுக் காசு தேவ அப்டின்னா இல்ல அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணணு இல்ல ஆளுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணணு அப்டின்னு அவனுக்கு தேவ அப்டின்னா போவா நீ அது காலிலல்லா போமாட்டா காலில போனா வந்து டேன் ஆயிரவானாம்மா அப்ப நைட் தான் போவா நெய்ட்டு தா போவா போயிட்டு நைட்டு
அந்த பிரச்சனை எல்லா இல்ல
ரெண்டு மூணு அப்டியே இருந்தாலு காலையில்த்த விட நைட் போனா தா என்ன நைட் னா இப்ப வரு ரைடு வரும் அப்போ நம்ம வந்துட்டு டிப்பா நம்ம காசு அதிகமாக கேட்டுக்கலா தருவாங்க
ஆனா எங்க வீட் ல நைட் நைட்டு விட்றதுக்கு வாய்பில்ல ஏனா நைட்டு அப்டி வருவாங்க இப்டி வருவாங்க சரிப்படாது
ஆ அவ எங்க அண்ணன எங்க அண்ண வந்து என்ன தெர்மா பண்ணுவா நைட்ல தூங்க மாட்டா அவனுக்கு தூக்கோ வராது ஒரு பன்னெண்டு மணிலருந்து நாலு மணி வரை உக்காந்து ஃபோன் நோண்டிட்டுருப்பா ஆனா யார்ட்ட பேசுவாான்லா தெரியாது ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எஞ்சு போயிருவா அஞ்சு மணில இருந்து ஒரு எட் எட்டு ஒம்போது மணி வரையு பண்ணிட்டு வந்து தூங்கிருவா
இப்ப கூட அ நெறய வண்டியு இருக்காது
ஆமா அப்ப அப்ப வந்து டிரைடு வந்ச்சுனா நம்ம காசு எக்ஸ்ட்ரா கேட்டா தருவாங்க
ம் யார் வரமாட்டா எங்க அப்பா எங்க அப்பாட்ட நா சொல்லிருக் க இந்த மாரி என் ஃப்ரெண்டோட அண்ணா அப்டி சொல்லிருக்க
ம் ம்
அ அப்ப அதுவு எங்க அப்பா சொல்லுவாரு அ நீ போமாட்டிற எல்லாரு இது பண்றாங்க நீ ஏ இப்டி இருக்கனா எதுமே ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டிறா
ம் ஏதாச்சு ஃபோன் சுச் சுச் ஆஃப் ஆகுன் நெனைகிற இப்போ சார்ஜ் வேர கம்மியாருக்கு இரு நான் கொஞ்சோ ஏதிட்டு கூப்புறே
ஆ சேரி